என்ன பண்ற
என்ன பண்றீங்க
ஆ நானா சும்மா நா உக்காந்துருக்கே நீ என்ன பண்ற
ஆ இப்பதா நானு பசங்கள ஸ்கூல்க்கு அனுப்பிட்டு ஒக்காந்துருக்கே
ம் சாப்ட்டச்சா கால்ல
இல்ல இனிமேதா
என்ன சாப்ட்ட என்ன சாப்பாடு
காலைல எங்க வீ ட்ல இன்னைக்கி மாவு இல்லாதனால சிம்பிளா பாயாசம்
எங்க வீட்ல தோச மீன் கொழம்பு
பார்றா ஆ மீன்
மீன் வந்து அது அதா காலைலெயே பச ஸ்கூலுக்கு போறான்ல்ல தம்பி அதுனால காலைலயே வச்சுர்றது வச்சுட்டு அது அப்டியே ம கால்ல டிஃபனுக்கு போட்டுக்கிட்டு நைட்டு மதியானத்துக்கு சாப்பாடுக்கு அதே போட்டுக்குறது
அ அங்கல்லா ஸ்கூல்ல நான்வெஜ்லா அலோடா
ஆ இருக்கே உங்க ஸ்கூல்லல்லா
கெடையாது முட்ட மட்டுந்தா ஆமா அது வெஜிடேரியன் பசங்கலா வருவாங்கல்ல ஆ துனால அவுங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டா இருக்கணு அப்டின் சொல்லிட்டு முட்ட மட்டு மட்டு அல்லோடு
ம் ம்ம் இது என்னடா ஸ்கூலா இருக்கு நல்ல ஸ்கூல்லா இருக்கு
தான் மீதி எல்லாம் சாப்ணும் ஆமா
இங்கல்லாம் அப்ட்ல்லாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கெடையாது நான்வெஜ் எல்லாமே அலோடு சிக்கன் மட்டனு மீனு எதுவேனா குடுக்கலா நான் எதாது இருக்கும் போதல்லாம் அததான் குடுத்து உட்ருவேன்
இங்க நம்ம தெரியாம குடுத்து வுட்டா கூட அங்க பாத்துருவாங்க செக் பண்ணுவாங்க டெய்லியும் என்ன நான் சாப்பாடு கொண்டு வரன் அங்க அ இந்த கார பூந்தி மிச்சர் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் தொட்டுக்கு என்ன்னைக்காவது குடுத்து விட்டுா அதை அப்படியே மூடி எடுத்துிட்டு வரணும்
அது ஆனா இங்கேயும் அப்படிதான் ஏன்னா இது ஜங்க் ஃப்ரூட்ஸ் ப ஜங் ஜங் ப்புட்ரை எத்துட்டு போகக் கூடாது இதென்ன நான்வெஜ்
ஆஹஹா அது நம்ம குடுத்து விட்டாலும் சாய்ந்திரம் நம்ம போய் கூப்பிட போனோம்ல நம்மள கம்ப்ளைண்டட் பண்ணுவாங்க எதுக்கு என்மாரி கொடுத்துட் ங்க வீட்லயே கொடுங்க உங்களுக்கு கொடுக்கணும்ன்னா ஈவினிங் வந்தோடனே கொடுங்க ங்க பசங்க சாப்பிடாத பசங்களும் இருக்கு இருக்காங்கல்ல அப்படின்னு வாங்க சரி எது க்கு நமக்கு கொடுத்துக்கிட்டு வீட்யே கொடுத்துக்கலாம்ட்டு வுட்டர்றது
அப்படியா எனக்கு தெரியாது என்மருவ ஸ்கூல் இருக்கு நஜமாலுமேவா
க்கு
ஆஹ்ஹ்ஹ் சரி ஏன்னா இங்க எந்த ஸ்கூல் அப்டிலா எங்கயும் கேள்விப்பட்டதே இல்ல எத எடுத்துட்டு போறாங்கனா ஆனா வந்து ஜங்க் ஃபுட் தா எடுத்துவரக்க கூடாது சொல்லுவாங்க
ஏன் அவ ரெண்டு பேருக்குமே அப்படிதான் எனக்கும் ரொம்ப நல்லது குடுத்து விட்டாலும் இதுங்க சாப்பிட்டு வராதுங்க வேஸ்டா தான் வீட்டுக்கே வந்து நம்ம கையால கொடுத்து ச்சட்டுப்பாயலாம்னு வுட்டர்றது நானும்
இப்போ நால என்ன மீன் சிக்ஸ்டிபைவ்ல என்ன பண்ணம் எலும்பு இல்லாம சிக்ஸ்டிைவ வந்து திஸ்டிபைவ் வருப்புதா அது மேல அப்டி பிச்ச போட்டு வச்சு சாப்
நான் என்ன பண்ணுவேன் நைஸா ஃரைட் ரைஸ் போட்டுட்டேன் சிக்ஸ் சிக்ஸ்டி பைவ்வ பிச்ச பிச்சு போட்டுருவேன் ப்ரைட் ரைஸ்ல தெரியாதுல்ல அப்டின்னு சொல்லி தக்காளின்னு சொல்லி கூடா அப்டின்றுருவன் அதுக்கே பக்கத்துல இருக்க பசங்க மேம் இவன் சிக்கன் எடுத் த்துட்டு வந்திருக்கா அப்டின்னு சொல்லுவானுங்களம் உனக்கு கொஞ்சோண்டு தரண்டா அப்டின்னி கம்னு ஆய டுவாணுங்களாம்
ஆஹ்
ஆமா
பண்ணிட வேண்டியது வேற என்ன பண்ண முடியும் ஆமா ஆமா முழுசா தின்னுட்டேன்னா அவ்ளோ தானே ஆச்சு
ஆஹ் நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது எல்லா மத்த ஃபிரெண்ட்ஸுங்கள்தையும் நம்ம சாப்பிடுவோம் ஷேர் பண்ணிப்போம்
ஆமா
இப்ப இருக்கிறதுங்களாம் அப்டி கிடையாது அதுங்களுக்கு ஏதாது பிடிச்சது மட்டும் குடுத்து
வேனானா ஷேர் பண்ணிட்டு யார்ட்டையாவது நவுத்திடங்க இல்லனா கொட்டிட்டு வந்துறானுங்க
கொட்டிடுவான் கை தவறி கொட்டிடுச்சி என் பொண்ணுல்லாம் அப்டித்தான் சொல்லுவா அதுவும் அந்த சுண்டலு பயிர் வகையெல்லாம் குடுத்தா சுத்தமா இறங்காது
உம் உம்
அப்டியே ரிட்டர்ன் வரும்
இப்போ மழ இல்ல மல்லாட்டலயே வந்து நார்மலா வருத்த மலாட்டன்னு இருக்குல்ல இதுவே வந்து அந்த இந்த பட் பச்சை மல்லாட்டனு ஒன்னு விக்கும்ல்ல ஷாப்பிங்ல கூடே அந்த பச்சை மல் வாங்கி வேவுச்சு கொடுக்கலாம்ல
ஆஹ் அ நைட்டு சுண்டல் ஊற வைக்கிறோமே நைட் தண்ணியில ஊற வச்சிட்டு விசில் விட்டா அதுதான் அந்த வேக வச்ச மலாட்ட ஆஹ வருத்த மலாட்ட எதுக்குனா சட்னி இ அப்புறம் இந்தந்த தொக்கு செய்வோம்ல அதுக்கு
நினைச்சிட்டேருந்தேன்
ஆனா வருத்த மல்லாட்டையை விட பட்ட பச்சை மள்ளாடை தான் வாங்கணும் வருத்தது நிறைய பூச்சி இருக்கும் நான் நிறைய தடவை வாங்கிட்டு பூச்சி இருக்கு ஸ்மெல் இருக்கு என்ன தான் நம் பக்த ஆஹா நமக்கு வாங்கிட்டு வரும் போதே அது வறுக்கும் போதே பூச்சியோட தான் இருக்கு இப்ப நம்ம வருத்து போது நம்ம பார்த்துட்டு போடக்க ப்போம் ஆனா அவங்க ல்லாம் கடையில எல்லாம் அப்படி இல் மொத்தமா தானே இது பண்றாங்க
ஆமா ஆனா இங்க நம் ஷாப்பிங்ல வந்து அப்படி இல்லல்ல நல்லா இருக்கும் கிளீனா இருக்கும் நான் அப்படியேவங்கிட்டு வந்து அப்டியே புரி எப்படின்னா தோல் இல்லாம பார்க்கணும் விட்டு மாலட்டிலே தோல் இருக்குறது இருக்கும் தோல் இல்லாதாது இருக்கும்ல
அது இங்கெல்லாம் நாங்க வாங்குற இடத்துல அந்த மாதிரி இல்லையே நீங்க எங்க வாங்குவீங்க ஷாப்பிங் மார்க சூப்பர் மார்க்கெடா டி மார்ட் ல்லாம் போயிருக்கீங்களா
ஆஹ போயிருக்கேன் பாட் ஆனா எப்பயாவது ஒன்ஸ்
ஆஹ் நான் போயிருக்கேன் பாண்டியிலயும் போயிருக்கேன் மெட்ராஸ்லயும் போயிருக்கேன் சென்னையிலயும் போயிருக்கேன் சென்னையில எல்லாம் மல்லாட்ட சூ ப்புற சசி சாரி சென்னையிலையா பாண்டியில அப்படியே மல்லாட்ட அ இந்த பெரிய டிரம்ல கொட்டி கொட்டி வச்சு ப்பாங்க பாருங்க
போற வர பசங்கெல்லா எடுத்து சாப்டு கெடப்பாங்க. வாயிலா என்ன படு ஆமா வெள்ளோ கொஞ்சோ ஒரு கையில எடுத்துக்குவ பொட்டுக்கல ஒரு கையில எடுத்துக்குவ எடுத்து வாயில போட்டு.
நல்லா இருக்கு. அதுல வேற பாக்கெட் எல்லா இருந்துச்சுன்னா மல்லாட்டயு போட்டு. கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே. ஷாப்பிங் பண்ணுவோ. அதுல வந்து மல்லாட்ட சூப்பரா இருக்கு சுண்டல் மல்லாட்ட எல்லா நல்லா பெருசு. பெருசா பூ. பூச்சியே இருக்காது ஏன்னா. ம்ச் டெய்லியு அதுல. சேல்ஸ் சாயிடு. இதுல டிரம். இல்ல பிரஷ்சா இருக்கு. நா போற டைம் வாங்கிட்டு வந்து வச்சுப். ப்ப அங்க பாஸ்மதி ரைஸ் நல்லாயிருக்கு.
ஆஹஹா.
அப்புறோ நீங்க என்னென்ன வாங்.
இங்கலால்ல இங்க டிமாட்லதா போனா. அது எதாவது எந்த ஊர்ல தொறக்குதுனு அப்படின்னு கேள்வி பறோல்ல. அந்த டைம் பாத்து போயிட்டு வந்துருவோ. அப்படித்தா செங்கல்பட்டுல இருக்குபோது ஒன் டைம் போனோ இங்க இப்ப கடலூர்ல . ஆஹேஹ. ஆனா நல்லா இருக். போ போன ஆன. ஆனா இப். எப்பவுமே வந்து அந்த கண்டெனர்ஸ்ல சொல்றாங்க கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு ஆனா போய் நாம பாக்கும்போதுல பாத்தா ரேட் அதி.
ஆமா நமக்கு எப்படி தெரியமாத்தோணு இது. ஆன்லைன்லே வாங்கி.
வாங்கிக்கிலா அதேதா.
ஆமா ஆனா அந்த டிமார்ட்ல கண்ணாடி டம்பளரு. அதெல்லா கண்ணாடி இதெல்லா அழகழகா இருக்கு அந்த ஜூஸ். ஜூஸ் குடிக்கிறதுக்கு பசங்களுக்கெல்லா அழகழகா இருக்கு. ஆனா பசங்க கைல குடு. இருக்கதா பயமா இருக்கே ஒரே. போடு போட்டுருவாங்க.
ஆம்மா ஆனா யார வந்தாமா நானே வா. போகுனுதா நெனச்சிட்டு இருக்க ஆனா சரவணாஸ்டோர்ல நம்லுது கம்மியா இருக்கு.
அப்படியாவ்.
இங்க டீமாட்ட விட ஆமா. டீமாட்ட விட இதுல கம்மியா இருக்கு எனக். தெரிஞ்சந்த இந்த ஐட்டம்ஸ் இதுமேரி கண்ணாடி பொருள் ஆஹ் இருக்கு கண்ணாடி பொருளும் உம் ஆஹா இந்த இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சில்வர் பாத்திரம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும்
உம் உம் இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல துணிணி டிரஸ் பாார்த்துட்டு சொன்னும்
ஆமா இப்பெல்லாம் வந்து ஆஹ் ம் அதேதான் குடுமிஸ் சிரிகலா
ஆமா ஆமா எந்த பாத் பார்த்தாலும் ஆசையா இருக்கு
ஆமா அதுவும் மீஷோல்லாம் பார்த்தா வாங்கலாமா வாங்கலாமா
நான் அதனால
நம்ம கை பர பர பர க்குது அதேதான் டீமார்ட்ல வந்து என் பையன் ஒருதடவ போயிருபாங்க அவன் ஜீரகம் அதிகமா சாப்பிடுவான் என்ன பண்ணா ஜீரகத்தை பார்த்தோனே அவன் அரிசி அரிசின்னு சொல்லுவான் அத அரிசி அரிசி என்னன்னா அது எது அப்ப போட்டி விட்டாங்க வீட்டுக்கு வர வர சாப்பிட்டுக்கிட்டே வந்து அந்த ஜீரகத்தை ஒண்ணு ஒண்ணே ஒண்ணு
ஜீரகமா ஜீரகம் முட்டாயா ஜீரகமா நல்லது அது குழந்தைக்கு செரிமான ஆகும்
சொல்றாங்க ஜீரக ச இழைப்பாங்களாம் ரொம்ப அதனாலவே அந்த பையன் இழச்சிட்டான் ரொம்ப ஆமா இப்ப வந்து நம்ம உடம்பு இழக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க வெறு ஜீரகத்தை கொதிக்க வச்சு நீ டெய்லி
அதுதான் சொல்றேன் ஜீரகம் சாப் விட்டு சூடா தண்ணி குடிச்சா ஆஹ்
ஆனாலும் நீ வெறும் ஜீரகத்தை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சாவே டெய்லி குடிச்சட்டு வந்தாவே என் உடம்பு இழச்சிடும்
அப்படியா தெரியல எனக்கு நானே பசங்களுக்கு முன்னாடி எல்லாம் சளி புடிக்கும்ன்னு சொல்லிட்டு நான் சுடுத்தண்ணிய கால்ல எந்திரிச் உடனே ஒரு குண்டா நிறைய சுடு தண்ணி வச்சிக்குவேன் அததான் நாலு பாட்டல்ல ஊத்தி உங்களுக்கு குடுத் விட்டுடுவே அப்புறம் சொன்னாங்க சுடு தண்ணி நீ கொடுத்து இழப்பாங்க பசங்க அப்டினதுக்குப்புறம் சரி வெயில் காலமும் வந்துச்சு
உம் நா எந்த காலத்திலயுமே பச்ச தண்ணி தான் குடுப்பேனே சுடுத்தண்ணி குடுக்கவே மாட்டேன் ஜொரம் அடிச்சா கூட ஒரு ஒரு நாள் பாப்பா ரெண்டு நாள் பாப்பா அது ஜொரத்தில கூட குடுக்க மாட் அந்த சளி வருது பாத் யா அந்த மாரி டைம்ல தான் குடுப்பே ஏன்னா சளி டைம்னா டக்குன்னு சரியாயிடும்
பசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே டக்குன்னு சளிப் புடிச்சிரும் ஓடு மூணாவது ரூம்ல இருந்து யாராது தும்புனாங்கன்னா இவனுக்கு இதுங்க ரெண்டுத்துக்கும் டக்குன்னு சளி பிடிச்சிரும் ஆமா நானே இப்டி ஒரு ரெண்டு அதனாலயே டெய்லியும் குடுத்து விட்டுட்டு இருந்தேன் இப்போ வெயில் காலம் வந்து வந்ததுல இருந்து அப்டியே மாத்திட்டான் சரிஇதே கண்டினியூ பண்ணிக்கலாம்ட்டு
ஏனா அது வந்து ஜொரத் ஜொரத்துக்கு நல்லது ஜொரத்துக்கு குடுக்க கூடாது ஆனா ச சளிக்கு அம்ம மட்டும் குடுத்தாவே ரொம்ப வே நல்லது டக்குனு அந்த சளி கரஞ் மோஷன் வ வழியா வந்துரும் அப்டி இல்லன்னா நமக்கு தும்பும் போது இருமும்போது
ஆ ஆ செரிங்க செரி என்ன இன்னைக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுத்தீங்க
ஆப்பிள்
ஆப்பிள் நான் வந்து தொக்கு இருக்குல்ல அதான் நம்ம கேழ்வரகு தொக்கு செய்வோமே
ம் ம் அது இப்ப நீங்க புட்டு மாதிரி வெய்ப்பியா அந்த
புட்டு மாதிரி செஞ்சு அப்பறோம் மல்லாட்ட வறுத்து ஆ அது மாதிரி அது செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்நாக்ஸ் தொல்ல இல்லாம யோசிக்க வேண்டியது இல்ல
ஆமா ஆமா ஏன்னா அந்த ஒரு சில பேர் அந்த மாரி குடுப்பாங்க ஒரு சில பேர் அந்த அரிசி மாவு ரொட்டி மாரி செஞ்சு
அப்பறோம் எனக்கு புடிக்கல அதனால இப்ப அப்டியே குடுத்தர்றது
உம் உம் ம் சேரி சேரி நானுமே நெனப்பேன் தான் எனக்கு கூட கேவூர் மாவு இருக்கு ஆ ஆனா எனக்கு அது எப்டி அது மட்டும் அந்த இது பண்றது தெரியல
அ அதுக்கு மீஷோல குட்டியா புட் புட்டு மேக்கரு இல்ல பெருசா நீட்டா வெ இருக்குதுல்ல அது மாதிரி வாங்கி க்கோங்கா உங்களுக்கு இந்த பராசஸ் கஷ்ட சுத்தமா இருந்தா அது வாங்கி அதுல புட்டு போ குழி இந்த குங்குமச்சிமீல் மாறி இருக்கும் பாருங்க அதுல ஒரு அஞ்சு இது வச்சு அது ஒரு செகண்ட்ல வெந்துடும் ஒரு அஞ்சுது வே வச்சு வச்சி கொட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈசியாயிடும் பாத்திரமும் எனக்கு இட்லி குண்டான்ல்லாம் பெரிய ப்ராசஸா இருக்கு அது மாதிரிதான் நானும் வாங்கணும் வாங்கனூம்னு நினைச்சக்கிட்டு இருக்கேன் சரவணா ஸ்டோர் போனா வாங்கணும் குட்டியா இல்ல ஆன்லைன்லயே வாங்கிக்கணும் அது வாங்கனம்னா நமக்கு அந்த வரும் குக்கர் மேல வச்சு விட்டாலே போதும் ஒரு செகண்ட்ல வெந்துரும் பாத்தா பாத்ரமும் நமக்கு அதிகமா ஆகாதுல்ல இட்லி குண்டாண்ல துணியை போட்டு அது இது பண்ணி அது கலர் வேற சேஞ்ச் ஆயிடுக்கு கேவுருமாவோட அந்த கலரு இறங்கிடும் அத போட்டு நம்ம அத வாஷ் பண்ணிட்டு இருக்கறதுக்கு இப்படி வச்சு வச்சி வாங்கிட்டு போயிடலாம் அதுதான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டுருக்கேன்
சரி நம்மளோடைய பேசுற நேரம் முடிஞ்சிட்டது வச்சறேன் பாய்
சந்திப்போம்